கேக்குதா அந்தக்காவா
தெரிஞ்சா அந்தக்கா தெரிஞ்ச்சா
அந்தக்கா அத் தாண்டி பஸ் ஸ்டாண்ட்ல வெச்சு உன்ன பார்த்ததோ அந்த க்கசன்னந்தக்கவா
காதா
ஆ அந்தக்காக்கு எங்கும்மா
கற்ட்டா
ஆ ரஷிக்கா அந்த அக்கா இல்லடி அந்த அக்காவுக்கு யாரோ தெரிஞ்சவங்கதான் அவுங்க உம்மாக்குலா தெரியு அந்த அக்காவ
இருக்காங்க
ஹ ஆ உங்க உம்மாக்குலா தெரியு அந்த அக்கா அந்த உம்மாவ
ஓ வயசானாவுங்களா
தான பாட்டி தா ஏதோ கால் விரிஞ்சிருக்குமாமா நடக் இருக்கவே முடியாதாமா
ஆ
ஆ அவுங்க வந்து மௌத்தாமாவா அனால அவுங்கள பாக்க போயிருக்கு ஆமா மௌத்தாயிட்டாங்க மௌத் செடெப்பெடுப்பாங்கனு தெரில
நாளைக்கு காலேஜ் போகும்போது நோட் வாங்கிட்டு போன ஃப்ரீ அஞ்சு நோட்டு அஞ்சு நோட்டு வாங்கணோ
அஞ்சு நோட்டா
ஆமா ஒன்பது சப்ஜெக்ட் இருக்கு ஒரு நோட்டு் வாங்கிட்டேமா இன்னி அஞ்சு நோட்டு் வாங்கனோ
ஒரு நாள் நீ வாங்கிட்
ஓ வாங்கிடேனே
நா இன்னியு வாங்கல வாங்கலன்னா என்ன புது நோட்டுதா அது ஆனா நா காலேஜுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு ஆ அஞ்சு பேஜ் எழுதிட்ட
இங்கிலீஷ் அத யூஸ் பண்ணிக்கலா சொன்னாங்க நம்ம ஃபஸ்டே யூஸ் பண்ணதுல பாதி பேஜ் இருன்சுன்னா அது நீங்க இங்லீஷ்க் யூஸ் பண்ணிக்கலா அப்டின்னாங்க
இங்லீஷ்ல எல் லாமே நா குப் எதுவுமே நா முடிக்கவே இல்ல அக்கௌண்ஸ் நோட்டு மட்டுதா முடி வச்சிருக்கேன் பதினோட்டுல என்னோடது காணமே போயிருச்சு
நானே மொத்தமாவே நாலு நோட்டு தா போட்டேன் தமிழுக்கு நோட்டே எழுதலயே கடைசி நேரத்துல உக்காந்து அவசர அவசரமா எழுதுன்ன தமிழ் அது இங்கிலீஷ் தமிழ் எழுதவே இல்ல நான் கடைசியரிக்கும்
தமிழுக்கு நோட்டு போட்டேன்
ம் நா இங்கிலிஷ்கு மட்டு தா போட்டேன் உம் லாஸ்ட் நோட்ல நோட்ல எழுதி ரைட்டு வாங்குனீங்க தான
ஆ ஆமாமா
தா போதும் அப்டின்னப்ப
ஆ அதுவா அப்புறம் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ்க்கு
ரெண்டு நோட்டு வாங்க
ய நோட்டு வாங்னன்னா நானு
ஆ வாங்க ரெண்டு
நீல் நா வந்து ஒரு நோட்ட தா வாங்ன
பெரிய நோட்டா ஒரு நோட்ட தா தொலைஞ்ச சொல்லிட்ருந்த
அந்த நோட்டு கடச்சிருச்சு பத்து நாள் கழிச்சு அதுக்கப்புறோ அந்த பத்து நாள்ல பாதி சம்பளோ எடுத்துட்டாங்க
ஆமா அத பின்ன அது ஃபில் பண்ணணும் சொல்லி சொல்லிட்ருந்துச்சு மேமு
பின்னாடி வந்து எழுதிட்டே அதுக்கா அந்த ரஃப் நோட் பின்னாடியு கம்ப்பிளீட்டடுனு வாங்கிட்டே
அவ்ளோதா, மேமுக்கு எழுதி காாட்னா போ து அப்டின்னாங்க
அதுக்கப்பற என்ன பிரின்ஸிபல் ஆஃப் மார்க்கெட்டிங்க்கு எதுமே போடல
ஆ
வேற என்ன பாதினோட்டு போ விடவே இல்ல
ஓட்லயா
உம் நேத்து சப்லி வீட்டுல சொரியானு பிரச்சனை
எந்தசு
எல இந்த ஓலி பண்ண சாப்ழி வீட்டுல
ன்னார் என்ன சபரி
அமீ லெ கூட ஓடி போனல்ல ஐயா வீட்டுக்கெல்லா வரலவ
அவங்க அம்மா தக்கலது தெரியுமா
அவங்க ஓ எல்லாத்துக்குமே தெரியு ஏரியாக்கே தெரியு
எங்க போச்சுன்னே தெரியலையா
ஆ போச்சாமா மறுபடியு வந்ததாமமா என்னன்னு தெரியல பாத்தா சன்பர் கு வந்து போட் தணி போட்டிருக்காம மனுப்புல
என்ன போட்டோ
அமீர் சுுகீழ் வந்து குழந்தை புடிச்சிருக்கா
ஆஹ்
இந்த பிள்ள சரிசூ எடுக்குது
சோ ஒரு
அது வந்து சன்ஃர்க் கணப்புல போட்டோ எடுத்து அனுப்பி விட் ட்ருக்கு
ஆஹ்
அது அதுக்கு போறக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு அஹ் இந்த பிள்ளையு அந்த பையனு போய் அமீத்ஷ கிழோட அத்தா கிட்ட பேசிரு காங்க ஹ அப்படி சொன்னப்பா உங்க அத்த சொல்லிருக்கு உனக்கு ஒரு புல் இருக்கு ஒரு கொழந்தை இருக்கு அந்த குழந்தைய பாக்குற வழிய பாரு ஏ பையனை நீ பாத்துட்ருக்காத அப்படி என்ன மீறி நீங்க இதாக்குனீங்கன்னா நான்ங்க கொஞ்ச கூடி யோசிக்கவே மா ஆ எல்லாத்தையு வெட் வெட்டி போட்டு நா ஜெயிலுக்கு போய் நாற்பதே நாளல திரும்பி வந்து உங்கள ஜெயிலுக்கு அனுப்பிருவே
ஆப்பிடி சொல்லுச்சா
வீடியோக்குள்ள போயிருக்காங்க
சும்மா பயம் புடுத்தருக்கு வேண்டி அவங்க சொல்லியிருப்பாங்க அப்டின்னு அவங்க நெனைச்சிருக்காங்க
போயிட்டாங்க போயி போலீஸ் எல்லா வந்து நேத்து து என்கொயரி பண்ட்டு இருந்தாங்க ஆ சன்ஃப்ளவர் வந்து எனக் கொழந்த வேணு என்னோடக் கொழந்த எனக்கு ஏ கைக்கு வேணு அவ எப்புடியோ போட்டு ஏ கொழந்த எனக்கு வேணு அபடின்னு சொல்லியிருக்கான் போல அப்போ போடி சொல்லியிருக்காங்க எக்காரணத்து கொண்டு கவர்மெண்ட் உனக்கு கொழந்தைய ஓ கைல தராது ஏன்னா அதுக்கு பால் குடுக்கிற பச்ச கொழந் இந்த அந்த புள்ள எப் த்த எப்படியோ தப்பு பண்றவளா இருந்தாலு பெத்த கொழந்த தாய் கையிலதா இருக்கும் தகப்பன் கையில யாரும் குடுக்க மாட்டாங்க
உம்
ஃகேஸ் போட்டாலு அந்த கொழந்தைக்கு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசான அதுக்கப்பறந்தா அந்த குழந்தையே ஓ கைக்கு கெடைக்கும்
அ
அப்டி சொல்லிட்டாங்களோ
பாவோ
நீ அப்ப உன்னு என்ன பக்கா சின்ன பையன் மாரிதான இருக்க சின்ன பையந்தான் நீ அவ்ளோ டவஸ் பண்ணி வேற ரெண்டாவது கல்யாணோ பண்ணு அதுலயாச்சு நல்லாரு அப்புடி சொன்ன ஆ இப்டி சொன்னாங்களோ
எஃகோ ஆ
செம மெண்டல் அவ
அத அந்த கஷ்டகாலோ
ஏரியாவ்லயு நாறிடுச்சு
ஏரியா நாறிடுச்சா நாறுனா நீ போய் கழுவி தொடச்சு உடு அபி
ஓ சி இவ எதுக்கு இந்த ஏரியாக்குள்ள வந்தான்ருக்கு
நானு தம்பிமாவு இனிமே இந்த ஏரியாக்குள்ள வற மாட்டோ
அ
அ அமுஷுதின் இருக்குல்லயா
அ
நானு தம்பி சுதீனு வரமாட்டா எங்கள் எங்களோட மானம் ம ரியாதை எல்லா போயி
போங்கடி எ ங்களோட மாரம்பரிய இந்த எட்டெரி ஃபுல்லாவே போயாச்சு
அ
அன்னிக் கென்ன தெரிமா ஆச்செ ரெண்டாது வீதி வர ரெண்டாது வீதி ஃபுல்லா எங்கத்த தொரத்திட்டு வர்லையா அன்னிக்கி
தெரியில
ரண்டாவீ ஃபுல்லா தொரத்திட்டு வஞ்ச்சு
ம்
ரண்டா வீ ஃபுல்லா தொர த்திட்டு வந்து ராஸ் சொல்லியு எங்க உம்மா உம்மா வீட்டுக் போய்டுச்சு உம்மா வீட்டுக் போயி எங்க அத்தா என்ன எங்க அத்தா என்ன பண்ணுச்சு வந்துரு சா வந்துட்டு சப்பல தூக்கி உள்ள வெச்சிருச்சு அதுனால எங்க அத்த பேசாம் போயிருச்சு
பதினென்று
என்னா ச்சு வண்டிலியே தொரத்திட்டு வந்துருக்கு அங்க ரண்டா ஜி டி இது இருக்குல்ல அந்த அ டிச்சு அங்க வண்டிப் கிராஸ் ஆகாதில்ல
ஆமா
இந்த வழியாப் போயி அந்த வழியா சுத்தி வந்துருக்
ஓ நீங்க அந்த டிச்சு வழிய ஓடிட்டீங்ளா
இந்த மூணா தேதிக்குள்ள அருவாலு கொடு ருவாலு எல்லாத்யு தூக்கி ஓடி வரு கல்ல தூக்கி ஓட் டி வரு
வா ல
எல்லாம் மா எங்க மானமு ஏ லட்சக்கணக்கா போயிருக்கு எங்க மான
சேரி விடு ஏல்லா பழக் போனதுதான ஹன்சி பெத்தராஜ் ஸ்கூல்ல
எத்தானாவதுன் கேக்குற மெண்டலு
எனக் தெரியல அதை கேக்றே
ப்ளஸ் டூ
பிளஸ் டூ இந்த வாட்டியா நம்ப்ளுக் பப்ளிக் இருக்குதான
ஆமா படிக்கிது உக்காந்து
நம்ப்ள படிக்கவே கொட்டி கொட்டி அசின் கூட சேர விடாத அந்த புள்ளைய
படிக்கிது பட் சி நேத்து ஒப்புச்சுட்ருந்ச்சு
அ அசின் கூட சேராது து அப்டி சொல்லுது அவர் படிச்சுட்டு அவள படிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர சொல்லு ஈர
கிதோ படிக்கதோ இல்லயோ நீ படி சொன்ன
ம் அந்த புள்ள இந்த புள்ள சொல்லு இந்த இந்த பொண்ணு இந்த பொண்ணு சொல்றத கேட்டியா மஞ்சி என்ன சொல்லுது நாங்க ரெண்டுமே ஒட்டுக்காதா காலேஜ் சேர்லான் இருக்கோ அப்டின்னு ம் ஆனா நீங்க காலேஜ் எல்லா சேந்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேந்து அவ்வளோதா ஏதா ஒன்னு பண்ணி வுட்ருவீங்க அமைதியா இருங்க
ஆ
அப்டின்னு நா சேந்தாதா சேருவே இல்லன்னா சேர மாட்டே அப்டின்சு ஓ சேரி அசின் வீட்டுக்கு ஒரே புள்ளதான
ஆமா
அப்ளே காலேஜ்ல படிக்க வப்பாங்களா
ம் படி கவப்பாங்க
ஓ நம்ள வீடு மாரி இல்லயா பரவால
இன்னு நம்ம வீட்லயே இப்பதா கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க
ஆமா நம்ம ரெண்டு பேரும் தா இந்த இந்த வீட்டோட முதல்ல சிங்கப்பெண் கிரா கிராஜுவேட் ம் பரவால ம்